ஹலோ
என்னடா பண்ற
சும்மாதான்டா நீயு
சும்மாதான்டா சாப்ட்டியா
ம் சாப்ட்ட ஏ ஒரே போர் அடிக்குது
கொஞ்ச சத்தமா பேசு பேசறது கேக்க மாட்டங்குது
கேக்குதா இப்ப
ஆ இப்ப கேக்குதுடா
ஆஹ் ஒரே போர் அடிக்குதெ
ஒம்ப ஒரு நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கெ
வீட்டுல வேற சும்மாதா இருக்றே இது எக்ஸாம்பல்ல முடிஞ்சிருச்சு
ஆஹ்.
படம் எதனா சஜஸ்ட் பண்றது பாக்குற மாதிரி நல்ல படமா
உம் தமிழ் படமா இல்ல வெப் சீரிஸா இல்ல எப்டி
தமிழ் படம் இல்லனா வெப் சீரிஸே தமிழ் டபுள் எதனா இருந்தா சொல்லு
வெப்சீரிஸ்னா மணிஷ்டு பாரு மணிஷ்டு பாத்துட்டியா
மணி ஈஸ்ட்டா
ஆஹ் தபெஸ் ச அது நல்லா இருக்கு டா தபெஸ்ச நீ என்னா ரீஸ்ல பாத்துனுப்ப அந்த ரெட் கலர் துணி போட்டு மூ மாஸ் போட்டு வருவாங்களே
ஆஹ் ஆஹ் ஆஹ்.
ஆஹ் அதான் மனிஷ்ட்டு அது நல்லா இருக்கு வெப் சீரிஸ்சு
உம்.
ஆ அந்த படம் நல்ல இருக்கு வெப்சீரிஸ்ல ப்லோ டி சுப்ரா அவெஞ்சர்ஸ் படோம்
ஆஹ்.
அவன் எப்டி கெட்டோவனாருப்ப எல்லாதிலுவு பட் ஒரே சீசன் தா மொத்தமா நல்லவணா மாத்திருவானுங்க
அதுலையா வாங்க ஒரிஜினல் கேரக்டர் அதுல பாக்குவாங்க
ஸ் காட் ஆஃப் டைம் லை அவன் தா இவன இவன
செரி செரி.
அதுக்கப்றோ அஹ காட் பாரு கேம் ஆப் தோன்ஸூ
கேம் ஆஃப் தொரன்சு
ஹம்.
ஆஹ்
கேம் ஆஃப் தோன்ஸ் வந்து அதிகமா போவு வெப் சீரிஸூ
ஏ
சீரிஸ் அதிகமா இருக்கோ சீசனு அதுல அதிகோ எபிசோடு அதுல அதிகமா தா இருக்கோ அதுலா பாக்குமா இல்ல ஸ்ட்ரேஞ்ஜர் திங்க் கூட அதுவு ஒன்னு பாக்கோ
ஸ்டேஞ்சர் திங்ஸு
ஆஹ்
உம் ஆஹ் இது இந்து இந்த ஸ்டேஞ்சர் ஃபேமிலின்னு ஒன்னு வந்ச்சு அது தெயுமா
ஸ்ட்ரேஞ்சர் ஃபேமிலியா
ஆமா
அதனால சேஞ்சர்ஸ் ஃபேமிலி அது எப்படிக்கும் வரோ
அது வந்து எப்டி சொல்றது ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டருக்கோ
உம்
ஒவ்வொரு மாரி பவரு ஒரு பொண்ணுக்கு தலையில வாயிருக்கு பின்னாடி ஒருத்தி வந்து பூட்டு போட்ருப்பா அந்த பூட் பூட் கழட்டிடானா மேல பறகுவா அவப்பாட்டுனு
ஆனா இது ஒன் நைன் மட்டு பாத்தனக்காங்
அஹ் நானு ரீல்ஸ்லதா
அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொ சூப்பர் பவ
ஆமா ஒவ்வொரு குழந்தைக்கோ ஒவ்வொரு சூப்பர் பவர் இருக்கு ஒரு பொண்ணுக்கு தலயில வாய் இருக்கோ
உம் அது ஒன்னே ஒன்னு மட்டு எல்லா சுத்தி பின்னாடியே போவோ எலாஸ்டிக்னா அப்டி நீளம் பாப்போ
ஆஹ் ஆஹ் ஆஹ் அதேதா
ஆஹ் பா்த்துக்குங்க இடமே அப்படி ஆசிட்
ஆ
ஓகே ஓகே அது ஒன்லைன் மட் பாத்துன்னுக்குறே படொ பாக்கணு
த்துட்டு சொல்லு
ம்
வேற என்னா படொ
ரீசன்ட் டேஸ்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போட்ட இந்த டூ பாது மலயாள படொ அது தமிழ் டப்புல இருக்குது வால் ன்ட்டு அது சூப்பராக்கு வாழ ஒண்ணும் டூ தௌசண்ட் டுவெண்டி வந்துச்சு செம்மையாந்துச்சு அந்த படொ ஃபஸ்ட் ஆஃப் ப்ளஸ் செரியான காமெடியா போவோ எல்லா ரிலேட்டடாக்கு நம்புளுக் ரிலேட்டடாக்கு அந்த படொ ஃபுல்லா பசங்களுக்கு நாள் ஆ ஸ்கூல் இல்ல என்னன்னா பண்ணுவானுங்களோ அது எல்லாமே அப்டே க்கு வேற லெவல்லக்கு அந்த படொ அதுக்கப்ப வந்து கிஷ்கிந்த காண்டம் அது
புரில
பிரேக் ஆவுதுரா வாய்ஸு
பிரேக் ஆகுதுடா இப்ப நீ பேசுறது எனக்கு நல்லாதா கேக்குது
இப்ப நல்லா கேக்குது
ஆ கிஷ்கிந்தம் காண்டம் நா தமிழ்ல வந்து ஏ யூத்து பாத்தியா
ஆ யூத்து பாத்த நல்லாருந்துச்சு தேட்ருக்கே போயிருந்தே
ம் வித் லவ்வு
ஆ வித் லவ் த லேப்டாப்ல எறக்கி பாத்த அப்ரோ ஆ வேற என்ன
இது மாரி படொலா நல்லாச்சி கூட பாக்கணு நா இன்னு
ஆமா நானு அது பாக்கல அது பாக்கணு
ம்
லவ் இன்சூரன்ஸ் கம்போனி கம்பெனியா துரேந்தர் பார்ட் ஒன்னு பாத்த பார்ட் டூ பாக்கல
நானு பார்டூ தா பாக்கணு நானு தேடி பாத்த எதுலக்குனு தெரில பாக்கணு அதனு
அது அது ஒன்னு ரிலீஸ் ஆகல ஹச் டி ஆமா இன்னு ஓடிடில வர்ல
ம் அது வந்துச்சுன்னா அது பாக்கணு அதுக்குற வெயிட் பண்ண ம் எச் டி பாக்கலன்னா பாத்திலயே கதல தா
புரில
சர்வமயம் பாத்தியா மலையாள படோ
இல்ல இல்ல
சர்வமயோ அது சூப்ரா இருக்கு டெல்லூர் வோட டெல்லூடு அந்த படம் சூப்பரா இருக்குண்டா ஆ ஆ அது பாத்த சர்வமயம்
இல்ல இல்ல இன்னு
ன்றோ
ம் மலையாளத்திலயே நெறைய படம் நல்லாகுது த அவனுங்க கிரியேஷன்லா பயங்கரமா பண்றானுங்க
ரோந்துனு ஒரு படம் பாத்த அது எப்ப ப்ப ரிலீஸ் ஆனதுன்னு தெரில்ல ரோந்துனா என்ன சொ சொல்லு இந்த நைட்ல ரோந்து போவோங்கள ஆ ஆ போவாங்கள அப்டியே ஒரு எடம் மா ஆ அது ஆயிட்டா அடியே மக்கம் பாத்த அது அது வே பட் அதுவே ஒரு பணம் பண்ணுங்க ஃபுல்லா
இது நம்ம தமிழ்லயே படங்குதே கூர்க்காண்டு
ஆ அது கூர்கா டா இது போலீசு
போலிசேவா
போலீஸ் எது வந்து போனீங்கள அது
ஹ ஹ
போலீஸ் ரவ்ண்ட் போவங்கள நைட்ல அது பேஸ் பண்ணி ஆ அதல்லா வேறலெவல் மூணும் என்ன பண்ண
வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா
அ ரென்ற மண்னோர எப்டி போச்சுனே தெர்ல சூப்பரா முடிஞ்ச அது படோ
அ அ
இப்ப கரெட்டாகுதா
ஆ ஆ இது அவ ஜஸ் இந்த டூம் ஸ்டார் எப்ப ரிலீசு
டோம்ஸ்டே வந்து இந்த வருஷோ எண்டுல ரிலீஸ் ஆகுது டிசம்பர் ஃபோர்டீன்த் த்துன் நெனைக்கிற இப்ப ஜூலைல ஸ்பைடர்மேன் வருது டேட்வில் வரு இதுக்கெல்லா பண்ணுங்க நா ஸ்பைடர் மேனுக்கு தா வெயிட்டிங்குங்க ரூம்ஸ்டே டோம் ஸ்டேல்லா பாத்துக்லா அது வரப்ப பாத்துக்லா ஆனா ஸ்பைடர்மேன் தாங்க
டோம்ஸ்டேல என்னென்ன ட்விஸ்ட் அப்டி வெச்சிட்ருக்கானுக
அது டூம்ஸ்டேல பெ எதிர்பாக்காத ட்விஸ்ட்ல்லா இருக்கு
ஸ்டார் கீட்டு சரியான கேரக்டர் குடுத்துருக்கற
ம் டோனி ஷா இது தாங்க ஹைலைட்டே
நா ஸ்டார்க் இல்ல நா டூம் அப்டின்னுவாரு
கண்டிப்பா
சரிதா
பயன் மட்டஷ்டா டூம்ன்னுவாரு எல்லா ஷாக் ஆவானுகோ
அப்பா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஸ்டேஜர்ஸ் வந்து அதுல வந்து பாஸ்ல இந் து ஸ்டாருக்கு வந்து பிரசண்ட்டு கூப்ட்டு வருவாருன்னு நெனைக்கிறே
மேபி பாக்லா எப்டி படோ போதுன்னே தெரியல பாக்லா அது எப்டினாலு இது டூம்ஸ்லேவா டூம்ஸ்லேக்கடுத்து திருப்பி சீக்ரெட்ல டுவென்டி செவன்ல அது எல்லாமே ஒரே இதுல வச்சாங்க
புரியல விட்டுட்டு கேக்குது
ஆஹ் தேனோஸ்கான்ல்ல
ஆமா
அவ எப்பிடி இன்ஃபினிட் வேல காமிச்சு எண்ட்கேம்ல கொண்டு போய் முடிச்சாங்க
ஆஹ் ஆஹ்
சோ அது மாரி டாக்டர் டூம் வந்து டூம ஸ்டார்ட் பண்ணி சீக்ரட் வால ரெண்டாயிரத்தி இருவத்தேல்ல ட டாக்டர் டூம்ம முடிச்சுவுட்ருவாங்கன்னு நெனைக்கிறே
அதுவு அப்பிடிதா வரு எனக்கு தெரி பாக்கலா என்னா நடக்குதுன்ட்டு
உம் இப்ப நா சொன்ன படத்தல்லா பாரு
உம்
வால பாரு பார்ட் டூ பாலோ
ஆஹ்
த்த ஆஹ்
அ
இல்லையா வாழ ஒன்னு
ஆஹ் ஹா உன்னு பாக்கல நான் வாழ படமே பாக்கல
உம் அந்த வாழை ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்த மலையாளத்துல அப்ப டூப்பாத்த ரெண்டுமே நல்லா இருக்கு
ஆஹ் இது சூரிது ஒரு படோ வந்துச்சேடா அவ போலீஸ்சாருப்பானே
ஏ விடுதலை
ஆஹ்
அதுவு நல்லா
உம்
வொர்த்தான படோ
விடுதலை
உம் விடுதலை அது ரெண்டுமே நல்லா படோ
சரிதா
சரி அப்பலன்னா இப்ப நெ
புரியல
இப்ப நீ சொன்ன படத்த மட்டு பாரு போது வேன்னா கால் பண்ணு நா சொல்றே சேர்ரா
உம் சேரி உம் செர்